கேக்குதுங்களா
கேக்குதுங்க
என்ன பண்றீங்க
நான் உங்களிடம் உரையாடிக் கொண்டிருக்கிறேன்
சேரி சேரி என்னிடமே உரையாடுங்கள்
ஆமாங்க
உங்கள் வீட்டில் நாய் இருக்கிறதா அது ரொம்ப குலைக்குது
அது தெருநாயில்லைங்க எங்க வீட்டில் இருந்த நாயி செத்துப் போய்விட்டது
ஏ புரியல
எங் அது தெருநாய்ங்க இப்ப குலைக்கிறது தெருநாய் எங்க வீட் டில் இருந்த நாய் செத் போயிட்ச்சு
ஏ செத்து போச்சு ப்படி
அதுக்கு வயதாயி உடம்பு சரியில்லாமல் செத்து போய்விட்டது
அய்யயோ அதோட வீடு
அதோட வீடை ஸ்டோ ஆ ரூம் வறையாக ஒரு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உபயோகம் இல்லாத பொருட்களை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்
அயயோ அது பாவம்
எனக்
நல்லா கொளு கொளுனு ட்ருக்கு அந்த நாயி ஏன் இப்படி ஆயிடுச்சு அந்த நாய் மட் மட்டும்தான் நான் வந்தால் வெளியருந்தே குலைக்கும் என்னை பார்த்து குலைக்காது மித்த நாய் எல்லாம் வெடி தொரத்தும் இல்லை என்றால் மஞ்சள் நீரை எடுத்து என் மேலே போடுவார்கள் கொழிப்பு புடி த்தவர்கள் அந்த வீதியில் எல்லாரும் என்ன பண்றதோ அவர்களையெல்லாம் நினைத்தால் நினைத்தால் என் நாடி கொதிக் கிறது ஒரு நாள் இல்லைனால் ஒரு நாள் என்னிடம் மாட் டுவார்கள்‌ அவர் கடை வைத்திருந்தாரெ என்ன ஆனார்
அவர் வெட்டியாக சுத்தி் கொண்டிருக்கிறார்
அந்த கடையை எடுத்துட்டாரா
ஆம் அந்த கடையை எப்பவொ அன்றே க்ளோஸ் அன்றே மூடி வைத்தார் அந்த கடையை
அன்றே கணித்தார் அந்த மாரிதா எம்மேல் மஞ்சள் தண்ணீர் பூசுனார்ல அதா என்ன ஒரு கு
நடந்து கொண்டார்கள் நம்பள்
அதுதான் அதுதான் ஒரு புள்ளி போனால் போதும் அவளிடம் ரகளை பண்லாம் என்ப தே அவர்கள் எண்ணம்
இந்த காலத்து ம் பசங்களு இப்டிதாங்க
ஆமாங்க ஒரு ஒரு இது இல்ல
முன்னூத்தி எழுவதுருவா பாத்தீங்ளா ஆ என் நாடி நரம்பெல்லாம் முன்னூத்தி எழுவ துருவா
முன்னூத்தி எழுவத் எந்த அது அதுதான் இப்ப வந்து இது இதாயிட்ருக்கு மேலே போயிட்ருக்கு எல்லா புள்ளைகளும் அதைய இது பண்ணி போடுகிறாள் என்ன அந்த முன்னூத் தெழுவது முன்னூத்தி எழுவது ருவாய் நம்மது உதட்டு சாயம் இருக்குமா ஆ
அதி அது சொல்லுங்கங்க மொதல்ல
சாயம் இருக்குமா இல்ல நம்ம போர்ற அந்த வ வெயில்
ஆ அ அதுதா அதேதா வந்து ட்டாளுங்கள் முன்னூத்தி எழுவதுருவாயை தூக்கி
அதுக் கூட பரவாயில்ல அவள் கூட இருந்தவர்கள் ஒரு எதக்
அதே நான் எனர்க்கு தெரியவில்லை அவர்கள் எப்படி அப் அதற்கு சிரிக்கிறார் கள் என்று எனர்க்கு
ப் ப்பிடி என்ன அது சிரிக்க மாரி என்ன இருக்கு அது வந்து வெக்கபடக்கூடிய விஷ்யம்
இதே அந்த இடத்தில் அவர்கள் தங்கை இருந்திருந்தா ம்
ம்
அப்பொழுது நா அப் அப்போ அதிரு க்குதா அவரு போ போயி அந்த புள்ளைக்கு பிரியாணி வாங்கி குடுத்திருக்காரு
நாள பின்ன சொல்லி காமிக்கணு அப்படின்டு
ச்சீ
என்ன இதெல்லாமோ இனி அந்த பையனை யார் பாப்பா சொல்லுங்கள்
அவருக்கு வேலையே போய்விட்டது இது இதற்கப்றம் ம் ம் அவர் என்னை கேட்டால் அவருக்கு வேலை செய்ய தகுதியே இல்லை
தகுதி இல்லாத மனுஷ ஆமா நீங்கள் எப் ப்ப உறங்குவீர்கள்
நான் நேரமாகவே உறங்கிக் கொள்வேன்
நேரமாகவே உறங்கிக் கொள்வீர்களா சரி உங்கள் தோளியுடன் நீங்கள் ஒரு ஆ ம் இது இதுக்கு போ ஒரு இதுக்கு போவீங்கள
ஆம் ஆம்
ஆ அது வந்து என்ன ஆச்சு போறீங்ளா இல்லயா
அது இருக்கிறது போய்ட்டு கொண்டுதான் இருக்குறேன் நாளைக்கு அதற்கு விடுமுறை
விடு முறைங்களா சேரி சேரி க்கு தோழி இப்பவா ச்சு உங்களிடம் பேசுறார்களா இல்ல அவர்கள் தோலியிடம் பேசுகிறார்களா
தோலியிடம்தான் பேசுவார்கள்
அப்ப நீங்க ஏன் போய் அங்க உக்கார்றீங் கள்
நான் எனது திறமையை வளர்த்துக்
திறமைய உண்மையா திறமைய வளர்த்துக் கொள்ளப் போறீங்கப்
ம் அ அவர்கள் என்னை கூப்புடுவார்கள் ஆனால் இன்னொருத்தவர்கள்லு இன்னொரு த்தவர்களின் பத்தி பேசுவார்கள் அந்த பக்கத்துல இருக்குறவர்களை பத்தி பேசுவார்கள்
உங்களுக் பிடிக்காது
ஆஹ அது வந்துட்டு அவர்கள் விஷ்யம் அதை அவள் இவள் கிட்ட சொல்கிறாள் ஆனால் இவள் என்னை கூப்புடுகிறாள் பட் ஆ இல்லை அவள் தானே என்னை கூப்பிடுகிற என்னால் அவளை பத்தி தானே பேசிறார்கள் எனக்கு அதில் தலையிட உடன்
உடன்பாடில்லை மிகவும் நன்றான குணம்
அதுனால் நான் விலகிக் கொள்வேன்
சேர்த்து விலகிக்கொண்டு நீங்களே
ம் எனக்கு இன்னொருத்தர் இன்னொருத்தர்ருப்பார் அவரிடம் நான்
நீங்கள் அவள் எப்பிடி உங்களோடது உங்களோட வயதா
ஆ அவளுக்கு இருக்கும் ஒரு முப்பது வயது
அ ம் நீங்க என்ன உங்களை விட ரெண்டு மடங்கு இருக்குறவ்ங்கிட்டதா பேசுவீங்ளா
ரு வந்து இதற்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ம் இந்த உரையாடுவார்கள் அ சண்ட போடுவார்கள்ல வக்கீல் வக்கீல் வக்கீல் வக்கீலுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார் அவர்
அப்புடிங்களா சேர் சேரி அய்ய அவ அவங் களோட துலைபேசி எண் மட்டு வாங்கி வை
வாங்கி வக்கிறே உம்
அந்த நாய உங்கள் என் நம்மளோட உரிமை ரொம் போ தொல்லை
தொல்லை பண்ணுகிறது எனக்கு தெரிந்து நாய் கண்ணுக்கு பேய் தெரியி து என்று நினைக்கிறேன்.
அந்த நாயை நீங்கள் பிடித்து நாய் அஹ் அவுங்கிட் டுகுடுத்துருங்க
அவுங்கள்டே குடு க்குனும்னு எங் எனது அம் என்னது அம்மா சொன் ஓ சொன்னார்கள் ஆ காவல்துறையி டம்
சொல்லிடலா நாய் காவல் திற காவல்
எங்க அம்மா துணியை பிச்சு விட்டுது
என்ன ஒரு கொழுப்பிருக்கும் அந்த நாய்க்கு உங்க அம்மா துணியவே பிச்சிருக்குது ஏன் அதுக்கு சோறு இல்லையா
ம்
நீங்க வீட்டுக்குள்ள விட்றீங்க
ஆ எங்க அம்மா நடந்து வந்திருக் தெருவில் நடந்து வந்துட்டுறுக் இருக்கும்போது தெருநாய் அப்டி பனிட்டு ஆ அ
அய்யய்யோ வெறி உள்ள நாய் போலயே பாத்துங்க நீ உங்களுக் எது கடிச்சிட போகுது நீங்க வேற திருட்டு முழி முழிக்கிறதுலே உங்ளுக்கு புடிச்சிரு அப்றோ நாயோட ஊசிலா போட மு
அதை போட்டால் ஆ ஒரு வரிடம்மாரய ஒரு வரிடம்க்கு நம்ம நாள் அ அசைவம் ஒழுண்ண முடியாது
அப்படியா நாய் நாய் கடித்தால் நாய் மாரி ஆயிருவோம் குறுங்கு கடித்தால் குறுங்கு மாதிரி ஆயிருவோம் என்து எனக்கும் அதேதான் சந்தேகம் அதுல்லா உண்மையா ஆனால் பூனை கடிக்குமா பூனை பறண்டுதானே செய்யு
பூனை புரண்டும் பூனை கடித்தால் அவ் அவ்ளோ பெரிய பாதிப்பு ஏற்படாதுங்க
அப்டிங்களா எங் தா எங்களோட தா பாட்டி சின்ன பாட்டியோட வீட்டுல மூணு பூனை குட்டி இருந்தது
உம்
மூணு பூனை குட்டியும் அந்த பெரிய ஒரு பொசு பொசுபுசுனு வரும்ல
ஆ புரியுது
அதில் வந்து ஒண்ணு வெள்ளை இன்னொன்னு ஆ கருப்பு இன்னொன்னு ஒரு மாரி கருப்பு வெள்ளையு கலந்து ஒருக் இது வரும்ல
ம்
இருந்தது அதுல ஒரு பூனை மட்டும் என்னக்கா என்னது சாம்பல் நிறமா கு நல்லது அது வந்துட்டு அஞ் ஐந்து குட்டி போட் டது ஐந்து குட்டி போட் ட்டு அந்த பொறக்கும் போதே நாலு குட்டி செத்து போயிடுச்சு
ம்
செத் வயித்துக்குள்ளயே அந்த இது விழுகும் போது செத்து போயிடுச்சு சேரி அந்த ஒரு குட்டி மட்டும் அங் வெளிய வந்து பால் குடிச்சிட்ருந்துச்சாமா
ம் ம்
த நாள் பாத்தா செத்து விட்டதாம் பாவும் அந்த ஐந்து பூனையும் அதில் வேற் நா ஒரு பூனை கேட்டுருந்தேன் எனக்கு குடுங்க நா பாத்துக்கிறன் நா நல்லா பாத்துப்பேன் என்று அந்த புளைத்த பூனையை கேட்டேன் நா எங்க அம்மா கிட்ட கேக்கவே இல்லை எங்க அம்மா கேட்டா எங்க அம்மா என அப்டே வீட் டு குள்ள விட மாட்டாங்க அதையும் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க நா சேரி சும்மா ஆ இப்ப இதுக்கு புகைப்படம் எடு க்கிறதற்கு வச்சுப்போமே என்று நா நினைத்தேன் எங்க அம் மா நீ நீயும் அது கூடே போயிரு நா உன்னைய பாத்துக் க மாட்ட சொல்ட்டாங்க நா சேரி என்று நான் விட்டுட்டே நா தெய்வே
என்னாது
எனக்கு வேண்டப்பட்டவர் ஒரு பூனைய வளத்துக் கொண்டிருந்தார் அது வந் து அவுங்க அம்மாவும் அப்பாவும் இவரு வெளிய வரம்போ வேலையில் அ தே வண்ட்டு வித் கொண்டு போயி எதோ காட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க அந்த எனக் வேண்டியப்பட்டவர் மிகவும் மிக வும்ள மிகவும் ஒரு மன உளைச்சல்ல போயி ஒரு உக்காந்துட்டாரு எங் கியுமே வீட்டில் பேசாமா எ துமே பண்ணாம அங்க போய் உட்காந்துருக்காரு
ம் மிகவும் வருடமாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது ஏன் இப்டி எல்லாம் செய்கிறார்கள் பேத்துக்கு அப்
சேரி இருங்க அம்மா கூப்பிடுறாங்க